சகோதரி
உம் மாலை வணக்கம் தோழி என்ன பண்றீங்க டீ காபி குடிச்சீங்களா
நான் இன்னு டீ காபி குடிக்கல சகோதரி நா பால் இருக்கு சகோதரி அஞ்சு மணிக்கு மேல குடிச்சுக்கலான்ட்டு தம்பிக்கு ஆத்தி குடிக்கும் போது நம்மளும் குடிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டே சகோதரி
ஆ சகோதரி
நீங்க குடிச்சிட்டீங்களா சகோதரி
இல்ல தோழி இனிமேதா போடணு எ கணவரு கொழந்தையுமே தூங்குறாங்க சாப்ட்டுட்டு சரி
அம்மாவு அப் அப்பாவு பொண்ணு இப்ப தூங் அப்பாவு பொண்ணு இப்ப தூங்கிட்டு நைட்டு வந்து உங்கள தூங்க வுடுறதல கால்ல ஸ்கூல் போகாம ஆடிட்டு இருக்கறது நாளைக்கு ஸ்கூல் போயிர்வால சகோதரி நாளைக்கு வீட்ல தா இருப்பாளா
இவங்க என்ன பண்றாங்கன் தெர்ல அவங்க அப்பா அதா சொல்ட்டாங்க இனிமே விஜயதசமி அப்போ போயிக்கலா உட்ரு நீ அப்டின்ட்டு
ஆமா சகோதரி கம்முனு அப்ப கூட விட்டுருங்க கம்னு எதுக்கு இது பண்ணி ஃபீஸ் கட்டிட்டீங்களா சகோதரி
இல்ல ஃபீஸ் கட்ல இன்னு
சேரிங்க சேரி அப்ப கம்முனு விடுங்க சார் விஜயதசமி அப்ப கூட நீங்க சேத்துக்கோங்க சகோதரிகளே கேஜி தானே ஒன்னு பிரச்சன இல்ல
ஆமா அததா அவங்க அப்பாவு சொல்ட்டாங்க விஜயதசமி அப்ப சேத்துக்கலா அது போலனா இப்ப விட்டுரு இப்ப நெந்திரிக்கற நேர இப்பத எழுப்ப வந்துட்டு பழக்கோ பண்ணிக்கோ அதுக்கப்பறோ வந்து
விட்டா கூட அப்புற மதிய நேரத்துல கூட இப்டி நம்ம தூங்க வச்சுக்கலா சகோதரி ஒன்னு பிரச்சன கெடையாது
ஆமா அந்த மாரி பாத்துக்கலா அப்டின்னு சொல்ட்டாங்க
சேரி சேரிங்க சகோதரி
ம் உங்களுக்கு வந்து இந்த விவசாயம் பத்திலா எதூ தெரியுமா தோழி
விவசாயம் பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது சகோதரி என்ன நாங்க வந்து விவசாயம்ல்லா அந்தளவுக்கு பண்ண தில்லைங்களா தெரியாது உங்ளுக்கு தெரியுங்களா சகோதரி
இல்ல எனக்குமே தெரியாதே இங்க வந்து கிராமம் தா பண்ணுவாங்க எனக்கு வந்து அதுல வந்து ஈடுபாடு இரு கும் ஆனா வந்து அ எனக்கு வந்து எப்ப வந்து அ வெற தெளிப்பாங்க எந்த நாள்ல வந்து எத்தன் நாள்ல தண்ணி வப்பாங்க என்ன மருந்து குடுக்கணு எவ்ளோ நாள்ல குடுக்கணு அப்
சேரி சேரி ஆனா எனக்குமே சகோதரி நாயிர் க்க ஊர் பக்கம் பாத்தீங்கனா சகோதரி விவசாயம் பண்றவங்களு இருக்காங்க தோப்பு தானே சகோதரி அதிகமா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கனு எனக்குமே எ தெரிஞ்சுக்கனுன்னு ஆச பட் வந்துட்டு நம்ம போயி அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து இப்ப விவசாயம் பண்றோ அந்த மாரி தொழில்ல சம்பந்தப்பட்டது பண்றோம்னு நமக்கு கேக்கலா சும்மா அப்டி சொல்லுங்கன்னா யாரா இருந்தாலுமே ஒரு தெரிஞ்சவங்கன்னா சொல்லுவாங்க மத்தவங்கல்லா வந்து கேட்டா சொல்லுவாங்களா சகோதரி நம்ம கிட்ட வந்துட்டு
ம் ஆமா சொல்ல மாட்டாங்க
உங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பால்லா வந்து என்ன சகோதரி வேல பாக்கறாங்க
எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல வேல பாக்கறாங்க அட்டன்ட்டா இருக்காங்க அப்பா வந்து விவசாயந்தா பாப்பாங்க
ஓ அப்ப நீங்க விவசாயத்தோட பொண்ணுங்க அப்போ உங்ளுக்கு விவசாயத்தப் பத்தி தெரியிலேங்கிறீங்க
அது அதா எனக்கு வந்து எப்பிடின்னாக்கா எனக்கு பண்ணத் தெரியாது எந்த த நாள்ல தண்ணி வப்பாங்க அதுல்லா தெரியாது பண்ணுவாங்கன்னு தெரியு ஆ ஏ வே அ எப்டி சொல்றது அந்த அந்த அளவுக்கு எனக்குத் தெரியாது
சேரிங்க சகோகதி நீங்க ஒரே பொண்ணுங்களா சகோதரி கூடப் பிறந்தவங்க யாராச்சு இருக்காங்களா
ஆ எனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க
ஓ அவங்ளுக்கு கல்யாண ஆயிருச்சுங்களா சகோதரி
ம் இல்ல இல்ல அவங்க வந்து ஒரு தம்பி படுசிட்டு இருக்காங்க ஒரு தம்பி வந்து வேல பாத்துட் இருக்காங்க
ஓ சேரி சேரிங்க ச நீங்க தா மூத்த பொண்ணுங்ளா சகோதரி சேரிங்க சகோதரி உங்க மாமனார் மாமியார் வேலைக்கு போறாங்ளா சகோத்ரி இல்ல அவுங்க
என்ன தோழி
உங்க மாமனார் மாமியார் வேலைக்கு போறாங்ளா சகோதரி இல்ல அவுங்க வீட்லதா இருக்காங்ளா
அவுங்களு வேலைக்கு போவாங்க மாமியார் மாமனாருமே விவசாயந் தா பண்ணுவாங்க எங் வீட்லய்மே என்ன எல்லாவு இருக்கு அதுல வந்து விவசாயம் பண்ணுவாங்க
சேரிங்க சகோதரி அப்ப ரெண்டு பக்கம் ஆ கேக்குதுங்க சகோரி ரெண்டு பக்கமே வந்து விவசாயம் பண்றவங்க இருக்கீங்க
ஆமா இங்கேயுமே வந்து இங்கேயு வந்து எங்க மாமனார் மாமியார் தா பாத்துப்பாங்க அ நம்ம வந்து இப்ப வேல பாக்குறாங்க வயல்ல வேல பாக்குறாங்க அப்டின்னாக்கா அவுங்களுக்கு தண்ணி கொண்டுட்டுப் போறது அ சாப்பாடு சமச்சு எடுத்துட்டு போறது டீ போட்டு எடுத்துட்டு போறது அவ்ளோதா அந்த வயல்ல போய் வேல பாக்குறோ அப்டிங்கிறதுலா கெடையாது அதெல்லா வீட்ல வந்து அனுப்பவு மாட்டாங்க பாக்கையி விட மாட்டாங்க
எப்டி சகோதரி ரொம்ப வந்துட்டு நல்லா ஜாலியான டைப்புங்ளா இல்ல ஸ்டிட்டுங்ளா இல்ல ரகடான டைப்புங்ளா
ரகடான டைப்பு
ஒ உங்ககிட்ட எப்டி சகோதரி நடந்துப்பாங்க உங்ககிட்ட நல்லா நல்லா ஜாலியா பேசுவாங்களா
அ ஜாலியாலா பேச மாட்டாங்க பேசுவாங்க ஓரளவுக்கு பேசுவாங்க ஜாலியா ரொம்ப ஜாலியா சிருச் ச்சி பேசிட்ருக்கோ அப்டிங்குற அளவுக்குலா பேசிக்க மாட்டாங்க சும்மா ம் சாதார்ணமா பேசிட்ருப்பாங்க
உங்க கணவர் கூட பெறந்தவங்க எத்தன பேர் சகோதரி
அவுங்களுக்கு ரெண்டு தங்கச்சி
அவுங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணொ ஆயிர்ச்சுங்ளா சகோதரி
ஒருத்தவுங்களுக்கு கல்யாணொ ஆகிட்டு ஒருத்தவுங்க படுச்சுட்டு இருக்காங்க
ஓகே சகோரி அவுங்க கல்லூரி படிப்பு படிக்றாங்ளா சகோத்ரி இன்னொரு தங்கச்சி
ஆமா கல்லூரி படிப்பு முடுச்சுட் இருக்காங்க
அவுங்களோடெல்லா நீங்க எப்டி நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்ளா சகோதிரி
ஆ ஃப்ரெண்ட்லியே ஜாலியா தா இருப்போ நாங்க ஜாலியா தா இருப்போ
நல்லா ஒரு டைம் பாஸ் ஆகு
ஆமா டைம் பாஸ் ஆகு அவுங்க வந்து சொல்லுவாங்க காலேஜ்ல என்ன நடந்தது அப்டின்லா சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லா கேட்டுட்டே நா வேல பாத்துட்டு இருப் பே அது மாரி வந்து வேல பாத்தோ அப்டின்னாலுமே அவுங்களுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அ இப்போ வந்து அ என்ன பண்றீங்க கொழம்பு வக்கென்னா அவுங்க அவுங்களுக் வக்கெ தெர்ல அப்டின்னாலுமே வந்து என்கிட்ட பேச்சு குடுத்துகிட்டே இருப்பாங்க அதுவே நமக்கு போது இல்லையா நம்மளோட வேல பாக்கல அப் டினாலு ஒருத்தவங்க பேசி இருந்தோம்னா நமக்கு அந்த அழுப்பே தெரியாத அளவுக்கு நம்ம வேல பாத்துருவோ
ஆ ஆனா பொதுவாவே சகோத்ரி சொல்லுவாங்க ஒரு சில முக்கா வாசி சகோதிரி வந்து தனியா வந்து வேல பாக்றத விட ஒருத்தவங்ளொட போன் கால்ல பேசிக்கிட்டு சம் பேசிக்கிட்டு வேல பாக்கும் போது டக்குன்னு வேலய முடுச்சட்றாங்க வேல எப்புடி முடுச்சதுனே தெரிய்ல கடினமான வேலையா இருந்தா கொட பேசிக்கிட்டே செஞ்ச அழுப்புல வந்து நம்ம ஒன்னுமே தெர்ல அப்டின்னு சொல்லுவாங்க சகோதிரி
ஆமா
சேரிங்க சகோதரி உங்க ஊருசைட்லா மழ வருதுங்ளா சகோதரி இல்ல வெயில்தா அடிக்குதுங்ளா
வெயில் தா அடிச்சிட்ருக்
சகோதரி நீங்க பேசுறது எனக்கு டவரு இல்லாம விட்டு விட்டு கேக்குதுங் சகோதரி
இப்ப கேக்குதா நல்லா
ஆ இப்ப கேக்குதுங் சகோதரி சொல்லுங்க சகோதரி
த வெயில் தா தோழி அடிச்சிட்ருக்கு
அத அததா சகோதரி காலநிலை வந்து ரொம்ப மாறி மாறி இருக்காட்டுக்கு சகோதரி எப்ப மழ வரு எப்ப வெயில் வருதுன் னு சொல்ல முடியாது நால்ட்ற மணி ஆக போது சகோதரி ஆனா பாத்தீங்னா எதோ உச்சி வெயில் மாரி பன்னெண்டு மணி வெயில் மாரி நல்ல சுர்ருனு அடிச்சுட்ருக்கு இப்ப
ஆமா அது மாரிதா அடிச்சுட்ருக்கு
நீங்க டி வி புரோக்ராம்லா விரும்பி பாப்பீங்ளா சகோதிரி டி வி எல்லா பாப்பீங்ளா
நானு என் கணவரு வந்து ஃபோன் மத்தபடி டி வி வாங்னோன் அவ்
சகோதிரி நீங்க பேசுறது வந்து கொஞ்ச ஒலி வந்து கம்மியா விட்டு விட்டு கேக்குது சகோதிரி கொஞ்ச முன்னே இருந்த இடத்துல நின்னு பேசுறீங்ளா சகோதிரி கேக்குதுங்ளா சகோதிரி நா பேசுற்து உங்ளுக் கேக்குதுங்ளா சகோதிரி அலோ
ஆ சொல்லுங்க தோழி கேக்குதா இப்போ
ஆ இப்ப கேக்குதுங் சகோதரி சொல்லுங்க சகோதரி
நாங்க வந்து அதிகமா பயன்படுத்துறது பாத்தீங்க அப்டின்னாக்கா கைபேசி தா நாங்க அதிகமா பயன்படுத்துவோ எ பொண்ணு மட்டுந்தா டி வி பாத்துட்ருப்பாங்க
ஓ சேரி சேரி உங்க பொண்ணு வந்து எந்த மாரி நிகழ்ச்சிலா வந்து பாப்பாங்க சகோதரி டி வி யில பொம்ம சேனலுங்ளா இல்ல படங்ளா இல்ல பாட்டுங்ளா
பொம்ம சேனல் தா பாப்பாங்க டோரா புஜ்ஜி பீம் அந்த மாதிரி
சேரிங்க நீங்க சீரியல் நாடகோ அந்த மார்லா பாப்பீங்ளா சகோதரி
ம் நா பாக்க மாட்ட தோழி
சேரி சேரிங்க சகோதரி பரவால்ல ரொம்ப ரேரு தா போல பெண்கள் வந்து நாடகம் பாக்காதவங்க ரொம்ப கொஞ்ச ரேர் தா போல
ஆமா நா பாக்க மாட்டே எனக் புடிக்காது அவ்ளோவா எப்பயாது பாட்டு வச்சு கேப்பே
படங்கள்லா பாப்பீங்ளா சகோதரி
படங்கள்லா தேட்டர்ல போய் பாக்குறதோட செரி வீட்லேலா பாக்க மாட்டே அ ஆ பாக்க மாட்டே ஏ கணவர்கு ஆன புடிக்கு படோ அப்டினாக்கா அவுங்க டெய்லிமே ஏதாது ஒரு படோ அவுங்க ரெஸ்ட்ல இருக்குபோதுலா படம் பாத்துட் தா இருப்பாங்க ஏதாது ஒரு பட வச்சு பாத்துட்ருப்பாங்க எனக்கு அந்தளவுக்கு படத்திலெலா புடிக்காது படம்லா பாக்க மாட்டே தேட்ரு போய் பாக்குறோமா போத்த ஒ புது படம் பாக்குறோமா அவ்ளதா அதோட செரி வீட்ல வந்து டி வி லேயோ இல்ல கைபேசிலேயோலா வந்து படோ பாக் பாக்க மாட்டே அந்தது இந் த வீடியோஸ் தா பாப்பே யூடியூபுல வீடியோ பாப்பே இல்லனாக்கா இன்ஸ்டாகிராம் அந்த மாரிதா பயன்படுத்துவேனே தவிர உ படம்லா வச்சு பாக்க மாட்டே தோழி
சேரிங்க சகோதரி நீங்க வந்து எந்த மார் வெப்சீரிஸ்தா பாப்பிங்ளா சகோதரி ஷார்ட் பிலிமு குறும்படம் அந்த மாரிலா
உஉம் அதெல்லா பாக்க மாட்டே தோழி
சேரிங்கோ கேரிங்கோ சகோதரி
ம் நீங்க பாப்பிங்ளா படல்லா பாப்பிங்ளா விரும்பி
படொ வந்து பாப்பே சகோதரி தேட்டர் போய் பாப்பா அப்பிடி என வந்து அ மூவி வந்து டவ்ன்லோட் பண்ணி டிவில கனெட் பண்ணி பாப்போ சகோதரி நாங்க அதுக்கப்றொ வந்து தம்பி வச்சிட் நம்ம தேட்ருக் போனாலு ஒழுங்கா நமக்கு படம் பாக்க முடியாதுங்க தம்பிய விட்டுட்டு போனாலு அவ் வெருக்க மாட்டா தா சகோதரி னால இப்போதிக்கு வந்துட்டு இவன இவன படம் பாக்க முடியாது ஒ ரெண்டுவொ ஒரு வர்ஷத்துக்கு அனால வீட்லேயே வந்து புதுப்படத்த வந்து மொபைல டவ்ன்லோட் பண்ணி டிவில கனட் பண்ணி பாப்பாங்கல்ல சகோதரி அதுக்கப்பறோ நா வந்து வித் சீரியஸ்லா பாப்பே சகோதரி அது எனக்கு புடிக்கு இந்த ஜியோ ஹாட்ஸ் வ்யுப்சீரியஸு அப்பறு யூட்யூப் எதாச்சு கொஞ்சொ நல்லாருந்ச்சுன்னா அந்த மாரி கொஞ்சு டவ்ன்லோட் பண்ணி நா பாப்பே சகோதரி நானு அப்ற எப்பயாது சய்ம் போர் அடிக்கும் போது சீரியல் கீது வீட்ல கீது பாப்பாங்னா அவங்களோடே சேந்து அப்டி நானு கொஞ்சொ அப்டியே பாப்பே சகோதரி நானு
என்னோட கனவருமே வந்து இப்போ ஏதாது புதுசா படொ வந்துர்க்கு அப்டின்னாக்கா அத ஒடனே டவ்ன்லோட் பண்ணி பாத்துருவாங்க
ஆமா சகோரி முன்னல்லா பாத்திங்கின்னாப் ப அந்த ஒரு பட வந்துச்சுன்னா அந்த பட வந்து தேட்டர்ல ஒரு மாசோ ஓடுங்ளா மொபைல வந்து நம்ம டவ்ன்லோட் பண்றது நல்ல ப்ரிண்ட்டா ஹச் டி ப்ரிண்ட்டா டவ்ன்லோட் பன்னது கிட்டத்தட்ட பத்து நாள் இருவது நாளுக்கு பக்கம் மேல ஆய்ருங்ளா ஆனா இப்ப பாத்திங்னா பட நேத்து ரிலீஸ் ஆகுதுலா அடுத்த நாளே இவெ ஹச் டி ப்ரிண்ட்டா நம்ம டவ்ன்லோட் பண்ணி பாக்ற அளவுக்கு வந்துருச்சு சகோதரி ஏனா அந்த அளவுக்கு வந்து மா க்கள் வந்து மொபைல்யே டவ்ன்லோட் பண்ணி பாக் ஆ மக்கள் அந்த அளவுக்கு வளந்துட்டாங்க இப்ப நமக்கு புடிச்ச நடிகரு அப்டிங்கிற பச்சத்துக்காக மட்டுந்தா நம்ம தேட்டருக்கு போய் நம் படம் பாக்றமே தவிர நிறையா பேர் இப்ப ஃபோன்லியே பாக்க ஆரம்பிச்டாங்க சகோதரி
ஆமாங்க தொடின் பாது அதிகமா பாத்திங்க அப்டின்னாக்கா அந்த கல்லூரி பசங்களு சரி இவ் வீட் ல உள்ளவங்களு சரி அதிகமா வந்து ன்ல ஃபோன்ல டவ்ன்லோட் பண்ணி டக்குன் பாத்துர்றாங்க அப்ப ரு தேட்டர்ல போய் பாக்குறாங்க அப்டின்னாக்கா ப தா நண்பர்கள் கூடஸ் சேந்து போய் பாத்துட்டு வராங்க அதுக்கப்றோ வந்து திரும்ப வந்து அத டவ்ன்லோட் பண்ணி பாத்திட் தா இருக்றாங்க இல்லையா
ஆமா சகோதரி நம்ம படத்த பத்தி நம்ம தொடந்து வேறொரு அழைப்பில் நா பேசிக்லாம் சகோதரி நன்றி சகோதரி நன்றி வணக்கம்
ஓ நன்றி தோழி